ஹலோ
ஒ சொல்லுங்கக்கா சொல்லுகக்கா என்ன எப்டி இருங்கிங்க
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கேக்குதுங்க
என்னா பண்றீங்க நீங்களா
செரியா கேக்க மாட்டுதுங்ளே
என்னா பண்றீங்க சாப்ட்டிங்ளா ஃப்பெரண்ட்
ஆ சாப்ட்டாச்சு சாப் சாப்பட்ல காஃபி மட்டுந்தா காஃபி பிஸ்கெட் அது மாரி சாப்ட்டுட்டு இருக்கோ அ இப்ப நம்ம ஒவ்வொருத்தவுங்களுக்கு ஒரு புடிஷ்ஷ விஷயங்கள் அந்த மாரி நறைய விஷயங்கள் இருக் சில பேருக்கு உணவுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படி இல்லனா சில இடங்களுக்கு போணு அப்டின்ற ஆச இருக்கு அந்த மாரி உங்களுக்கு பிடிச்ச உணவு அப்டின்னா எத சொல்லுவீங்க அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
எனக்கு பிடிச்ச உணவுணா ரைஸ் சிக்கன் ரைஸு
ம்
ம் மட்டன் பிரியாணி புடிக்கு
ம் ம் ம்
உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு என்னது
எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புடிக்கு எனக்கு எல்லாமே புடிக்கு இதுதா அதுதானு இல்ல இப்போ சாம்பார்ரகூடு அது பர்ஃபெக்ட்டா அதுக்கு என்ன இதுவோ அத பரி செஞ்சா அது சாம்பார் கூட நல்லாதா இருக்கு ஆனா அதிகோ எப்டி சொல்றது இருந்தாலு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ் வந்து ரொம்ப புடிக்கு என்னன்னா எனக்கு இனிப்புனா கொஞ்சோ பிடிக்கு அதனால எங்க வீட்ல இந்த தேங்கா பால் வச்சு அந்த ஆப்போ இடியாப்போ அதெல்லா செய்வாங்க அது ரொம்பவுமே பிடிக்கு மத்ததெல்லா‌ இப்ப இப்ப மட்டன் பிரியாணி எல்லா சாப் மட்டன் பிரியாணி வச்சிக்கங்கள அது கொஞ்சோ நல்லா சாப்ட்டா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோனா ஒரு மாரி அந்த கிரேவிங்ஸ் கொஞ்சோ அடங்கிடு அதுக்கப்புறோ ஒடனே சாப்படணுன்னு தோணாது ஆனா எனக்கு இந்த ஆப்பம் இடியாப்பம் வயிறு ஃபுல்லா நெறஞ்சுட்டா கூடு நா இன்னொரு வயிறு இருந்தா கூட நறையா சாப்பட்லாம் போல அப்டின்னு கொஞ்சோ ஃப்ல் பண்ணுவ அந்த மாரி எனக்கு வந்து அது ரொம்ப புடிக்குன்னு வச்சுங்க சோ அந்த மாரி உணவுகள அ இது பண்ணுவ ச அதே மாரி நீங்க சமைக்கிற நா என்ன கேக்கறனா ஆ இப்ப சமையல் நறைய விஷயோ நீங்க செஞ்சுருப்பீங்க அந்த மாரி நீங்க செய்யறதுல எந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லா சமை ப்பீங்க உங்கள எல்லாரு அந்தமாரி பாராட்ட கூடிய அந்த மாரி டிஷ்னா எத சொல்வீங்க
எனக்கு சமைக்க தெரியாது ஃப்ரெண்ட் அம்மாதா சமைப்பாங்க நா வந்து படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்
ஓ அப்டிங்களா சேரி சேரி சேரி
பண்ணத்தில்ல
ம் ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே ஆ ம் சரி இப்ப படிக்கிறதுல எந்த மாரில்லாம் படிச்சுட்டுருக்கீங்க நீங்க என்ன காலேஜ் போறீங்ளா
பி எஸ் சி டி எஸ் படிக்கிற
ம் கொஞ்ச சத்தமா பேசுங்க
பி எஸ் சி சி எஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்
ஆ ஓகே ஓகே பி எஸ் சி சி எஸ் கம்பயூட்டர் சயின்ஸ் ஓகே ஓகே ஓகே அ ம் இப்ப நீங்க இப்ப நம்ம இது சமைக்கிறத பத்தி சொன்னோ நீங்க சமைச்சத விட்ருங்க சமைக்கிறத விட்ருங்க இப்ப நம்மோ அங்கங்க வெளிய எல்லா போயிருப்போ இல்லையா இந்த மாரி வந்து எக்ஸ் பெட்டே பண்ணிருக்க மாட்டோ இது இவ்ளோ டேஸ்டா இருக்குன் ஏதாவது அது மாரி வெளிய ட்ரை பண்ணதுலா இது வந்து என்னால மறக்கே முடியாது ஞாபகத்துத்திலே இருக்கு அந்த மாரி ஏதாவது ஒரு டிஷ்ஸஸ் ஸ்பெசிஃபிக்கா ட்ரை பண்ணது இல்ல வெங்கிய்யா சாப்பிட்டது அந்த மாதிரி எதாவுது ஞாபகோ இருக்குங்ளா
ஆ அப்டி சொல்லுன்னா ரோஸ் மில்க் ஒரு டைம் சாப்ட்டுருக்கே நல்லா இருக்காதுன்னு தா நெனச்சே
ம்
ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டதுல இருந்தது நல்லாதா இருந்துச்சு எங்க போனாலு வெளியே போனா லெமன் ஜூஸ் தா வாங்கிக்குவ
ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ரோஸ் மில்க் வாங்கினே எங்க அக்கா சொன்னாங்க அப்டின்னு சொல்லி அன்னைக்கு நா சாப்பிட்ட நல்லாதா இருச்சு அதுல இருந்துப்ப ரோஸ் மில்க் தா வாங்குவே எங்க போனாலு அதே மாதிரி ஆ லெமன் ஜூஸு குடிப்ப
ம் ம்
இப்ப அடிக்கடி சாப்பிறது ரோஸ் மில்க்
ம் ஓகே ஓகே ஓகே ஓகே இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு எப்டி சொல்றது ஒரு பிளேஸ் இருக்கு அ இல்லா ட்ரீம் கூட இருக்கோ இந்த எடத்துக்கு போகனு அ இந்த எடத்துக்கு போனா நல்லா இருக்கு அ கண்டிப்பா ஒரு நாள் அந்த எடத்துக்கு போவோ அந்த மாரி இல்ல நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நல்ல எடோ அந்த லைஃப்ப மறக்க முடியாத அந்த எடோ ரொம்ப புடிச்ச எடோ அந்த மாரி எதா இருந்தா ஷேர் பண்ணிக்குங்க
ம் போகணுனு தா நெனச்சிருக்க ஆனா எங்கயு போனதில்ல காலேஜு அது மாரி ஹாஸ்ட்டல்லா சேர்ல இங்க எங்க ஊர்லே தா படிக்கிற வீட்ல இருந்துதா போற பஸ் இங்கே வந்துரோ ம் நா வந்து போகணுனு நெனை க்கிறனா ஏற்காடு போகுணு மைசூரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாரி போகனோனு நெனைக்கிற ஃப்ரெண்ட்
ம் ம் ம் ம் இது வரைக்கு அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா டூருக்கு ரீசண்ட்டா போன மாரி அந்த மாரி கடசியா போனதுன்னா எத சொல்லுவீங்க
டூருக்குல்லா போனதில்ல ஃப்ரெண்ட் நா வந்துட்டு மால போட்டிருந்தப்போ கோவிலுக்கு போன அங்க ஒரு ரெண்டு மூணு கோவில் காமிச்சாங்க அதுதா
ஓகே ஓகே ஓகே ஓகே அ இப்ப நாம வந்து நா டெய்லியுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு அ எதாவுது ஒரு ஹாபி எதாவூது ஒன்னு பண்ணிட்டுருப்பாங்க இப்போ நீங்க அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா எதாவது எனக்கு புடிச்ச ஹாபி இத நா பண்ணுவ எண் என்ணோட ஃப்ரீ நேரங்கள்ள வந்து அதிகமா அத நா ஸ்பெண்ட் பண்ணுவ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ அந்த மாரி எதாவுது உங்களுக்கு இல்ல ஸ்பெசிக் இன்ட்ரஸ்ட்
அதிகமா என்னோட ஹாபி வந்து என்னான்னா அ நா எது பண்ணமாட்ட இப் இப்பதா இது பண்ணிட்டு இருக்க அ நா வந்துட்டு சாப்ட்டு எனக்கு ஃபோன் பாக்கனு அப்டின் தோணுச்சுன்னா ஃபோன் பாப்ப அதுவும் ஆ கொஞ்சோ நேரோ பாப்ப அதுக்கப்புறோ சாங் வச்சு கேட்டு அப்டியே தூங்கிருவ ஃப்ரெண்ட்
ம் ம் ம் ம் ஓகே ஆ வேற இதுஇப்ப இந்த வெறு ஃபோன் வேற எதாவுது இந்த அவுட் சைட்ல எதாவது அந்த மாரிலா இந்த ஸ்பெசிஃபி க் அந்த மாரிலா எதுவு வேற எதுவு சொல்ற அளவுக்கு இல்லிங்ளா
அப்டின்னா ம் எங்கயாவு போவே இங்க எங் அக்கா வீடு
ம்
பெரிப்பா வீடு இங்க கொஞ்ச நேர போய் ஒக்காருவ அதுக்கப்ற வீட்டுக் வந்துருவ
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அ இப்பக் இப்ப ஒங்களுக்கு ஒப்ப வந்து ஒவ்வொருத்தவுங்ளு வந்து நம்ம ஸ்கூலிங்கு இந்த காலேஜ் லைஃப்ல்லா ஒவ்வொன்னு நம்ம எல்லா படுச்சி கடந்து வந்துருப்போ அது மாரி ஸ்கூல்ல உங்களுக்கு எதாவ்து மறக்க முடியாத நிகழ்வு அந்த மாரி அந்த மாரி விஷ்யங்கள் எதா இருக்குங்ளா
எனக் வந்து டென்த்து லைஃப் தா மறக்வே முடியாது டென்த் வந்து கோ எஜுகேஷன்
ம்
வந்து நாங் அடங்வே மாட்டோ அடங் மாட்டோன் சொல்லிட்டு சார் வந்து எங்ளுக்கு ஃபேர்வல் கூட வக்கில டென்த்து லைஃப்னா அவ்ளோ புடிக்கு அ டென்த்தோட ஏ ஃப்ரெண்ட் செல்லா விட்டு பிரிஞ்சிட்டோ லெவன்த்து டுவல்த்ல வந்து ஒரு மூணு ஃபிரண்ட்ஸ் ஏ கூட சேந்தாங்க இப்ப நா காலேஜு போன பெறகு கு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் வேற வேற எட்த்துல சேந்துட்டோ நானு வேற எட்த்துல சேந்துட்ட இப்ப வந்து ஃபோன் கால் மட் டுதா ஃபோன் கால் மெசேஜ்
ம் ம் ஓகே ஓகே ஓகே ம் ப்ப நீங்க அவுங்ள மீட் பண்ணிலா அதோட ஸ்கூல் டைம்ல் மீட் பண்ண அதுக்கப்புற நீங் திர்ப்பி மீட் பண்ல ரைட்டா
அ ஆமாப்பா
ம் ம் ம் ம் ஓகே இப்ப ரீசண்டா இப்ப எதாவ்து எதா மூவிஸ் அந்த மேரி் பாத்த எதா அனுபவம் இருக்கா இல்ல எல்லா உங்ளுஃப் ஃபேவ்ரெட் மூவிஸ் அந்தமேர்னா எத சொல்வீங்க
நேத்து டன் தேட்டர் போனோ ஃப்ரெண் போயிட்டு ப்ள ப்ளேஸ்ட்டு மூவி பாத்தோ
ம் அது எப்புடி அத பத்தி உங்குளுடிய அனுபுவத்த சொல்லுங்க
அது வந்து எப்டின்னா அவுங்க அப்பா வந்துட்டு பொண்ணுக் வந்து தெகிரி சொல்லிட்டே இருப்பாரு அதே மரி அவுங்க அப்பா கராத்த மாஸ்டர் பொண்ணுக்கு கராத்த சொல்லி் குட்த்துருப்பாரு
ம் ம் ம்
கு பயப்புக்கூடாது அப்டின்ற மாரி அந்த மூவி
ம் ம் ம் ம் ஓகே அதுல என்ன மெசேசு நீங்க அத எடுத்துக்குட்டிங்க அந்தக் மொத்த ஒட்டு மொத்த அந்த மூவில
அதுல வந்து நா என்ன தெரிஞ்சுக்கிட்டனா யாருக்கு பயப் புடக்கூடாது நம்மக் என் ம் அ அதுக்கப்புற திரும்ம யார் வந்து என்னா இது பண்ணாலு நம்மளு தெகிரிமா பேசுணு
ம் ம் ம்
அந்தம் பயந்துட்டு வரக்கூடாது அந்த மரி
ம் ம் ம் ம் ம் ஓகே ம் எந்த சுச்சுவேஷன்ந்தாலு ஃபேஸ் பண்ணு அதுக்காக பயப்புட கூடாது அந்த மாரி ம் ம் ம் அ இப்ப இன்னிக்கி சண்டே இல்லயா சண்டேவுல என்ன ஸ்பெஷல் இல்ல வேறு எதா ஒரு ப்ளேன் பண்ணிருக்கீங்ளா வெளிய போவணு அந்தமாரி எதாவ்து இன்னிக்கி எதாவ்து ஸ்பெஷல் அதமேரி எதாவ்து இருக்கா
ஹலோ ஃப்ரெண்ட்
ம் ம் ம் வெறு வீட்ல டிவி அந்த மாரி அதோட முடிஞ்சிடு
டிவி கூட பாக்க மாட்ட ப்ரெண்ட் ஃபோனா ஃபோன் கொஞ்ச நேரோ பாப்பே அதுக்கப்புறம் நானே அதுக்கப்பறோ எனக்கு தூக்கோ வர மாறி இருச்சுன்னா தூங்கிருவே
ம் ம் ம் ம் ஓகே இப்போ நீங்க எப்டி பகலையு தூங்கிடுவீங்க நைட் நைட்லயு தூங்கிடுவீங்களா
ஆ ஆமா ப்ரெண்ட் நைட்டு தூங்கடுவே
செரி பகல்ல தூங்கிட்னா ச் நைட்டில ச எனக்குலா எப்டின்னா பகல்ல தூங்கிட்னா நைட்டில கொஞ்சோ தூக்கோ வராது ரெம்ப லேட் ஆயிடு ச் அதனாலயே மேக்சிமம் வந்து பகல தூங்குரது கொஞ்சோ அவாய்ட் பண்ணிப்பே அத மாரில்லா உங்களுக்கெல்லா இல்லையா
அப்டிலா இல்ல ப்ரெண்ட்
ம் ம் ம் இப்போ நீங்க பகல தூங்கிட்டனா நைட்ல எத்தன மணிக்கு தூங்குவீங்க
அப்பே எந்திரிக்கிற டைம் தா ப்ரெண்
ஓஹோ ஓகே ஓகே ஓகே இப்போ காலேஜ்லா போய்ட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க அங்கே காலேஜில தூங்கிடுவீங்களா
மேம் இல்லனா தூங்க கூடாது பீடி மீஸ் வந்து பாத்துட்டு இருப்பாங்க பாத்துட்டே தா இருப்போ
ம் ம்
எப்டின்னா பிரின்ட்ட பாக்க சொல்லிட்டு நாம வந்து பின்டு சொல்ட்டு கொஞ்ச நேரோ படுத்திருப்போ அவ்ளோதா ஆனா அங்க போயிட்டு எல்லா தூ தூக்கலா தூங்கலா முடியாது ஏனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கத்திக்கிட்டே இருப்பாளுங்க
ம்
மேம் இல்லனா அப்றோ எல்லாமே ஃபோன் வச்சிருப்பாங்க எல்லாருமே ஃபோன் பாப்பாங்க தூங்கணு நம்மள தூங்கிக்லா பங்க்ஷன் டைம்லனா மேல கிளாஸ்கு கிளாஸ்க்யே கிளாஸ்லே இருக்க கூடாது கீழ தா சுத்திட்டு இருக்கணு எவ்ளோ கால் வழிச்சாலு என்ன ஆனாலு மேல போக கூடாதுன்னு மேம் எல்லா போயிட்டு நின்னுப்பாங்க
ம் ம் ம் ஓகே இப்போ கால உங்க காலேஜில இந்த மொபைல் ஃபோன் எல்லா அலவுடா எனக்கு கிளாஸ் டைம்ல யூஸ் பண்வாங்களா
ஆ அலோட்
ஓகே அப்ப கிள என்ன மாரி கேக் க்க மாட்டங்க இந்த மாரி ஏதாவது கிளாஸ் டைம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த மாரிலா வந்து கேக்க மாட்டாங்களா
கேப்பாங்க மொபைல் புடிங்கி வச்சுப்பாங்க
ம் ம் ம் ஓகே கிளஸ் டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்ற மாரி
அவரு ம் எனக்கு வந்து மூன்ரைக்கு காலேஜ் முடிஞ்சிரு அதுக்கப்பறோ பஸ் ஸுக்கு போய்ட்டோம்னா எல்லாரு மொபைல்தா யூஸ் பண்ணிட்டு
ஓ ஓகே ஓகே ஓகே ஆ நம்மளுடைய நேரம் முடிவடையருதுனால நம்ம வந்து இந்த ஆடியோ வந்து இதோட முடிச்சுக்குலா நன்றி வணக்கம்
வணக்கம் ஃப்ரெண்ட்